ஆ ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ சொல்லுங்க நீங்க கால் பண்ணிருந்தீங்க
அதா நா நீ வேற மட்டன் வாங்கிட்டு வரச்சொன்னல்ல
ஆ
நா இங்க போன போம்போது மட்டன் கட வேற க்ளோஸ் ஆயிருக்கு சிக்கன் கட வேற இருக்கு வேணுனா சிக்கன் வாங்கிட்டு வரலாமா என்னாங்கறதுகாக தா நா கூப்ட்டே
மட்டன் கட ஒண்ணுமே இல்லயா இப்போ
ஒண்ணுமே இல்ல இங்க வேற மல வேற அடிச்சிட்டு இருக்கா
ஆ நாட்டுக்கோழி சிக்கன் எதாச்சி இருக்கான் நாட்டுக்கோழி சிக்கன் ஏதாச் வச்சிருக்கன்னு பாருங்க
இங்க சும்மா எல்லா பிராய்லராத்தா இருக்கு நாட்டுக்கோழிக்கு அந்த பக்கோ தா போனோ இங்க என்ன பண்றதுங்றது க்காக தா உங்கள கூப்டது
நாட்டுக்கோழி சிக்கன் எதா வாங்க முடியுமா
அது வாய்ப்பு இல்லயே பிராய்லர் தா வாங்கனோ எதாது பிராய்லர் வாங்கலாமா
ப்ராய்லர் சிக்கன் சாப் ப்ராய்லர் சிக்கன் சாப்ட்றது பிரச்சன இல்ல அது சாப்பிட்டாலே நெறய ப்ராப்ளம் சொல்றாங்க இப்ப டாக்டர்ஸ் எல்லாமே
ம்
ஆ டாக்டர்ஸ் இருப் பண்ணி சொல்றது பதிலா அத சாப்ட்டு நெறய பேரு இப்போ என்னென்ன எர்லி ஒரு பத்து வயசு பத்து அந்த டைம்லயே இப்போ ஏஜெட்டன் பேர் பண்ணிட்றாங்க
ம் ஆமா சின்ன கொலைந்தைங்க பொண்ணுங்கெல்லா இப்போ அத ரெகுலரா சாப்டும் போது ஹ டென் இயர்ஸ்லயோ நைன் இயர்ஸ்லயோ ஏஜ் அட்டன் பண்ணி பண்ணிருவாங்க அதுக்கு ஒடம்புக்கு ரொம்ப மோசோ தா இல்லன்னு சொல்ல ஆனா எதோ ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆக போது அப்டின்னுதான் யோசிச்சேன்
ஆமா ஏனா ஒரு நாள் ஒரு நாள்றதுதான் நம்ம அப்பப்போ அதை சாப்பிட வேண்டியதயிடுமோ பாக்றே
இல்ல அது ஒரு ப்ராப்ளம் தான் ஆச்சுவல்ல இன்ஜெக்க்ஷன் போட்டுதான் அத வளக்குறாங்க பாய்லர் இருக்கறது அந்த மாரி தான் இருக்கிறது எல்லாமே இந்த இந்த கோல்டுக்கு வந்து இருக்கறதுல அது செத்துக்கித்து போயிருக்கோ அதை வச்சுதான் போடுறாங்களா இல்ல உசுரோடு இருக்கரத வெட்டுறாங்களா என்ன ஏதுன்னு புரியல
ஆ ஆனா இப்ப இந்த நம்ம பெரிய கல்யாணம் ஆனவங்க அந்த டைம் கூட பிசிஓடி பிசிஓஎஸ் இரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாத்துக்கும் க்குமே இந்த பாய்லர் சிக்கன் தான் இப்போ எல்லாம் நெறய பேருக்கு கொழந்த இல டெஸ்டியூ பேபி எல்லாம் பண்றாங்கன்னா எல்லாமே இந்த பிராய்லர் சிக்கன்னால அப்பிடின்ற மாரி சொல்றாங்க எல்லாமே
உஹம் இதுவும் அதுல ஒரு இது பிராப்ளம்
ஆமா ஆஹ ஆமா டயட்ட வந்து நம்ம கரெக்டா ச்சுசீ ஏதோ ஏனோ தானோன்னனு ஏதாச்சும் ஒண்ணும் சாப்பிடுறது பெருசுல சாப்பிரத தெளிவ ஜங் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்காம எந்த எந்த சிக் க்குன்னு சொன்ன மாரி பாபிக்கியூ அது இதுன்னு சாப்பிடாம நல்லா சாப்பிட்டேன்னாலே போதும் மட்டன மட்டன் கொஞ்சம் வாங்குனா கூட போதும் இல்ல ஃபிஷ் வாங்குனா கூட ஓகே அதை விட்டுட்டு சிக்கன் வாங்கி ஏய் அத சும்மா உடம்புக்கும் கேடு கொழந்தைங்களுக்கு இப்பதுல இருந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்
ம்
இங்க எங்கே ஃபர்ஸ்ட் மாதி இப்ப எல்லாம் எல்லாமே நியூட்ரிஷன் ஃபுட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்போ எது நியூட்ரிஷன் ஃபுட்டுன்னு கைவிட்டு என்னா கூட இல்ல
இல்ல இப்ப டாக்டர்ஸே இப்ப ஜிம்முக்கு போறவங்களுக்கு நீங்க வந்து இப்ப சிக்கன் சாப்புடுங்க கொஞ்சம் நல்லா ஹெல்தியா இருக்குன்ற மாரி அப்படி எல்லாம் சொல்றாங்கள அப்ப என்ன பண்றது
அது சொல்றாங்கன்னா அது நாட்டுக்கோழி சிக்கன்ன சொல்றாங்க
உம் நாட்டுக்கோழி சிக்கன்னுட்டு என்ன நாட்டுக்கோழி சிக்கன் தராங்க நாட்டுக்கோழி இல்ல பண்ணைக்கோழின்ற மாரி அது நாட்டுக்கோழி மாரியே இருக்கும் அந்த சிக்கன் தர்றாங்க அ அதையும் நம்ம கண்டுபுடிச்சு வாங்கனோம் இப்ப என்னன்னா பிராய்லர் தான் ஸ் சிம்பிளா அங்க போறோமா வெட்டுறானா தர்றான என்ற மாரி இருக்கோம்
ஆமா
நாட்டுக்கோழி நல்லது தான் இல்லன்னு சொல்ல ஆனாலும் இப்ப அது பேஃஷன் மாரி ஆயச்ச பிராய்லருங்கறது ஒரு பேஷன் மாரி ஆயிடுச்சு
ஆமா ஆனா சரி இந்த ஒரு டைம் சாப்பிட்டா பரவாயில்ல சரி பாக்ல ஆனா என்னென்ன வாங்கிட்டு வரீங்க அப்போ
என்ன வாங்கணும் சிக்கன் தானே வாங்கணும் இல்ல வேற ஏதாவது வாங்கணுமா
சிக்கன்னும் பிரியாணி இந்த சீரக சம்பா ரைஸ் வாங்கிட்டு வாங்க
உம்
ஆ சீரக சம்பா ரைஸ்ல பிரியாணி பண்ணிறீடா
ஆஹ் ஓகே அது பண்ணா அதுக்கு என்னென்ன வேணும்
அதுக்கு இந்த பட்டை கிராம்பு அந்த கிட்டல இருக்குல ஸ்டாரு அதெல்லாமே ஒரு பேக்கெட்ல இருக்கோம் அப்பறம் பிரியாண் நீ என்ன பண்றது இந்த சிக்கன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்ப் அப்றோம் சிக்கன் மசாலா ஆஹ் பிரியாணி ம சல்லா அ அத போட்டு கொஞ் கொஞ்ஜ நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவரு நல்லா மேக்னேட் பண்ணி கொஞ்சநேரம் வச்சுடு
ம்
அப்புறம் பிரியாணி ரைஸும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெண்டு ஊர வச்சுட்டு தான் அப்புறம் பிரியாணி பண்ணணும் அப்போ தயிர் வேணும் அந்த பட்டை கிராம்பு அந்த கிட்டு வேணும் பிரியாணி சீரக சம்பா ரைஸ் வேணும் அப்போறம் சில்லி சிக் சிக்ஸ்டிஃப்வை எதாச்சு பண்ணுமா லெக் பீஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு சரிங்களா.
நான் நான் வாங்கிட்டு வர்ற.
ஆஹ லெக் பீஸ். லெக் பீஸ் நாலு பேருக்கு நாலு வாங்கிட்டு வாங்க.
சேரி அதுக்கு வேற என்ன மிக்சிங்க்கு என்ன வேணு.
அது சில்லி மசாலா வேணு.
சில்லி.
ஆமா சில்லி மசாலா. அப்புறோ ஆயில் கூட தீந்துடுச்சு.
ம்.
அதான் வாங்கிட். ஆமா. அ வாங்கிட்டு வன்ட்டு. அப்புறோ கொஞ்சம் சிக்கன்ல வந்து இந்த ஆஹ சளி புடிச்ச மாதிரி ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் பெப்பர் சிக்கன் பண்ணிடுற.
ம் ஓகே. இப்ப சிக்கன்ல ரொம்போமே. பெருசா வேணுமா சின்ன சின்னதா கட் பண்ண சொல்னுமா இல்ல எப்படி வெட்ட சொல்ணும்.
ஆஹ நல்லா சின்ன சின்னதாவே வச் வெட்ட சொல்லுங்க.
உம்.
அப்பதான் இந்த போன் கொஞ்சோ. தனியா இருந்துச்சுன்னா அத பிரியாணிக்கு போட்டுருலா. அப்புறோ லெக் பீஸ சில்லி பண்ணிட்டு கொஞ்சோ பெப்பர் சிக்கன் பண்ணணு.
உம்.
ஆஹ இன்னொனு கொஞ்சோ எடுத்து வச்சேன்னா ஃபரிட்ஜ்ல வச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் னா பண்ணி கொடுக்கலா.
இது சிக்கன் பிராய்லர் சிக்கனே டேஞ்சர்ன்னுவீங்க இதில வேற எடுத்து ஃப்ரிட்ஜில்ல எடுத்து வச்சு நாளைக்கு பண்ணுறது நல்லா இருக்குமா.
அஹ ஃரிட்ஜ்ல எல்லாமே வைக்கிறாங்க இப்ப ஹோட்டல்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிதா பண்றாங்க.
பண்ணாலும் நம்ம கண்ணு முன்னாடி இந்த மாதிரி நடக்கும் போது நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் உடம்புக்கு பாதிப்பு வந்துரும் அதுதான் என்ன பண்ணலா. கம்மி வாங்கலாமா. ஜாஸ்தி வாங்கினாலும் சாப்பிட முடியாது மிச்ச வைக்கணும்.
சேரி ஒரு ஒரு ஒரு கிலோக்கு இது எல்லாமே முடியிற மாதிரி வாங்கிக்கோங்க லெக் பீஸ்ல இருந்து எல்லாமே.
செரி.
அப்புறோ வேணா கொஞ்சோ அஹ இது ரசம் வச்சிடுற.
உம்.
ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சிட்டு.
உம்.
அதாவது இன்னைக்கு லன்சுக்கே இது எல்லாமே சிக்கன் எல்லாமே முடியிற மாதிரி கொஞ்சோ வாங்கிட்டு வந்துரு. ங்க. ஏன்னா டின்னருக்கு அது வேணா. டின்னருக்கு வேணா சப்பாத். பாத்தி கூட ஏதாது சட்னி அஹ கீர இருக்கு கீர நைட்டு சாப்படக் கூடாது. உம் ஏதாச்சு. வெங்காய சட்னி அது கூட ஏதாவது வச்சு குருமா மாரி எதா
ஃபிஷ் ஏதாவது தேவைப்படுமா
ஆஹ் ஃபிஷ்ஷு வேணா நாளைக்கு வேணா சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு சிக்கனும் சாப்பிட்டு ஃபிஷ்ஷும் சாப்பிட்டா ஒண்ணு ஹீட்டு ஒண்ணு தனிப்பு ரெண்டுமே மிக்ஸ்ட் ஆயுடும் அது டயர்டு தான் நாளைக்கி வேணா பிஷ் சா எடுத் துக்கலாம்
வாங்கிக்கலாம்
ஆமா அதுல இந்த மத்தி மீன் எல்லாம் நல்லா கண்ணுக்கு நல்லது மத்தி மீன் சாப்ட்டா கண்ணுக் நல்லது அதை வேணாம் வாங்கிட்டு வாங்க குழந்தைங்க அந்த முள்ளெல்லாம் எடு த்து சாப்பிடுவாங்களானு தெரியில பட் அது ஒரு டைம் நம்ம மெதுவா எடுத்து குடுக்கலாம்
சரி இது அப்ப சிக்கன் மட்டும் ஒரு கிலோ போதுமா
ஆஹ் சிக்கன் மட்டும் ஒரு கிலோ போதும் இல்லாட்டி நாளைக்கு ஒண்ணு பண்ணிடுங்க மட்டன் ஈரல் வாங்கிட்டு வந்துருங்க நாளைக்கெல்லாம் மட்டன் கட இருக்கும்ல மட்டன் ஈரல் வந்து நல் ல்ல ப்ளட் ஆஹ் ப்ளட்டுக்கும் நல்லது
உம்
ப்ளட்டு சேரும் மட்டன் எலும்பு வாங்கிட்டு வந்தா இந்த சிக்கன்ன சாப்டது திருப்தி இல்லாட்டி கூட இந்த மட்டன் நாளைக்கி ஈரல் சாப்ட்டு கொஞ்ச திருப்தியாவாச்சு இருப்பாங்க சிக்கன் கொஞ்சம் லைட்டா குடுத்துட்டு பிரியாணி மாதிரி குடுத்தா அந்த பீஸ் எல்லாம் அவ்ளோத்துக்கு சாப்பிட மாட்டாங்க
சரி சரி தான் ஏன்னா அது இப்ப சிக்கன் ஜாஸ்தியும் சாப்டது இல்ல லைட்டா சாப்படலாம்
ஆமா
சாப்டானா சர்டடே மட்டனோ பிஷ்ஷோ ஏதாவது நம்ம பிளான் பண்ணலா அப்போனா ஆஹ் கோம் நல்லாருக்கோம்
ஆமா நாளைக்கு கொஞ்சம் மட்டன் ஆட்டு கால் வாங்கிட்டு வந்தா அது சூ சூப்பு வச்சர்றேன்
உம்
சூப் வச்சிட்டு அப்போ ஆ சூப்பு வச்சுட்டு அப்புற மத்தியான வந்து இந்த ஈரல் கொஞ்ச ஒரு வறுவல் மாதிரி பண்ணிட்டு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்ட்டுலா அப்புற ஈவினிங் டைமில அந்த சூப் குடிச்சிர்லா
ம் அது இன்னு நல்லா இருக்கு
ஆமா நாளைக்கு அப்பிடி பண்ணாதா சரி கொஞ்ச சிம் லாவும் முடியும் கொஞ்சோ ஹெல்தியாவு இருக்கு
கொஞ்சம் கிளியர் ஆகு பெப்பர் போட்டு சாப்டுட்டு ஆ இதில ஆட்டுக்கால் சூப்புல பெப்பர் ஆ ஆட்டுக்கால் சூப்புல பெப்பர் இப்ப போட்டு அடிச்சர்ன்னா இன்னு நல்லாயிருக்கு
ஆமா இன்னிக்கி கொஞ்ச பெப்பர் போட்டு பெப்பர் சிக்கன் போட்டு நாளைக் க்கி சூப்பு குடுச் ச்சா அ சலி புல்லா கிளியர் ஆயிரு
கிளியர ஆாயிரு ஆமா
அந்த சளிதா பாதி தலையே வலிக்குது
உம் ஏன்னா சிக்கன்ங்கும்போது இன்னு கொஞ்ச ஹீட்டு தா ஹீட்ட ஆனாலு இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு கொஞ்ச அத சாப்டா கொஞ்ச நல்லா இருக்கு கொஞ்ச உடம்பு கொஞ்ச சூடா இருக்கு
ஆமா
ம் அதனால சரி நான் இது ஒரு ஒரு கிலோ நைட்டு வந்துறேன் அதோட நீங்க சொன்னது எல்லாத்தையும் நைட்டு வந்துறேன் அப்போ கரெக்டாயிருமா என்ன பார்த்துக்கலாம் சரிங்க ஓகே
ஆஹ் சரி சரி அப்போ
ம்